ஆ இந்த தண்ணீர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லலாம் அடிப்படை எப்படி நமக்கு உணவு உடை அப்படின் ன்ரதனலைக்கு நமக்கு தண்ணீர்ன்றது வந்து ஒரு அத்தியாவசியம் அ தண்ணீ இல்லனா நம்ம கண்டிப்பா வந்து உயிர் வாழ முடியாது அப்படிப்பட்ட த ன்ன நம்ம வருது ஆறு குளம் இந்த மாதிரி குடிக்கிற தண்ணீர் வந்து இந்த மாரி தான் நமக்கு வரு து கடைக்குது ஆ அது ஒரு சில நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி அந்த குளங்களோ ஆறோ அதெல்லாம் ப சொன்னா நறைய வந்து அ அந்த அசுத்தம் அடைஞ்சிடும் அது வந்து பாத்தீங்கன்னா அங்க மக்கள் போயிட்டு அங்க வந்து அசுத்தம் பண்ணுவாங்க அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம் சமாக்கிடுவாங்க அப்ப என்ன ஆய்டும்னா நமக்கு இந்த வெயில் காலங்கள்ல வந்து நமக்கு தண்ணீர் கட டைக்கும்போது பற்றாக்குறையா இருக்கும்போது அந்த தண்ணி வந்து ஒரு மோசமான நமக்கு நிலைல தா வந்து கடைக்கும் இந்த மாரி நமக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்கிற இடங்கள்லல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தண்ணிய வந்து நம்ம சுத்தமா வச்சுட்டு அதே மாரி சேமிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி சேமிச்சு வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப இருக்கிற காலங்கள காட்டிலும் அந்த வெயில் காலங்கள்ல கோடை காலங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து அ தண்ணீர் அதிக அளவு தேவைப்படையல அந்நேரம் வந்து இது நமக்கு உபயோகமா இருக்கூ அ சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆ எனக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச வரைக்கூ அப்பல்லாம் வந்து பண்ணுவாங்க அதாவது அ அந்த ஓடு அந்த இதோ அது சரிவழ இருக்கும் அது வழிய ஒரு குழாய் மாரி விட்டு அங்கட்டு வழியே அப்படியே தண்ணீர் வந்து சி் ந்து அங்க வந்து முதல் தண்டு தண்ணி எல்லாம் வந்து இது பண்ணிட்டு அஹ நல்லா மழை ப்பையில இரண்டாவது தண்ணியில வந்து நல்லா தண்ணி எல்லாம் சேகரிச்சு வைப்பாங்க தொட்டிகள்ல இதுலெல்லாம் முந்தி காலங்கள பிடிச்ச பிடிச்ச வச்சு அத வந்து உபயோகப்படுத்துவாங்க அந்த மாரி இருந்துச்சு ஆ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாரி விஷயங்கள் நல்லது நனைக்கிறீங்களா எப்படி தண்ணீர் வந்து சேமிக்கிறது து
கண்டிப்பா அது நல்ல விஷ யதான் ஏன்னா தண்ணீர் இல்லாத இந்த மாதிரி ஒரு வெயில் நாட்கள்லல்லா வந்து தண்ணி இல்லாத நெறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அப்போ மழை நீர் வந்து சேமிச்சு வச்சானா நம்மளுக்கு நிச்சயமா அதுலந்து ஒரு நல்ல இதுவு கிடைக்கும் ஏனா மழை நீர் வந்து அ சுத்தமான தண்ணினு சொல்லுவாங்க அதுல துணி துவச்சா கூட வந்து நல்லா நொற வரும் அப்டின்னு நான் கேள்விப்பட்டிருக்க சில பேர்லாம் வந்து அந்த அதாவது ஒரு த அ வயசானவங்க இருக்காங்க ரெண்டு பேரு அவுங்க ரெண்டு பேரு வந்து தாம் மழை பெய்யற அந்த மழை தண்ணிய வச்சுதான் குடிநீரா எப்ப வந்தாலும் குடிப்பாங்காளா அப்ப மழை இல்லாத காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னு கேட்டப்போ என தீர்ந்துரும் இல்லையா அப்ப கேட்டப் போ அவுங்க சேமிச்சு வச்சுப்போம் அப்டின்னு வந்து சொன்னாங்க சேமிப்புன்னா நெறைய ம விஷ யங்கள் வந்து ப அதுக்காக முன்னெடுக்கிறதா வந்து சொல்றாங்க இன்னும் அது பாரம்பரியமா நெறைய விஷயங்கள் இருக்கு இந்த மழை நீர் சேமிப்பிலே ஆ ஆனா இப்போவும் இருக்குதா ம அதாவது இந்த மழைநீர் சேமிப்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நெறைய அந்த அந் நீங்க சொல்ற மாத் திரி அந்த பைப் போட்டு அந்த ஓடு அந்த இது எறங்கற மாதிரி அத எடுத்துட்டு போயிட்டு அது சுத்த சுத்திகரிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்டி நம்ம வீட்ல அந்த அ அதாவது அந்த பியயூரிஃபயர்ன்னனு சொல்ற அந்த இதெல்லாம் வச்சிருக்கோம அது மாதிரி ஒரு அது எப்டி சுத்தம் பண்ணதோ தண்ணிய அந்த மாதிரி சுத்தம் பண்ணக்கூடிய அந்த வசதியெல்லா வந்து அமைக்கிறாங்க இப் ப வீட்லயே நெறைய ப அதாவது படிச்சவங்க இதெல்லா வந்து தெரிஞ்சு அத வந்து இந்த செய்யறாங்க இந்த படிக்காதவங்க அப்டின்னு இல்ல அங்கயு இருக் க்குதா ஆனா வந்து நெறைய பேர் கிட்ட இது கொண்டு சேரல அதுதா வந்து எப்டி சேமிக்கணுன்னு தெரியா அத ஒரு சொல்லுவாங்க இல்லையா இந்த கூழா கூழாங்கள்ளு வந்து இருக்கணு அதுக்கு மேல மண்ணு அந்த மா திரி நா கூட நினைப்ப அது வந்து நம்மல்லா எனக்கு தெரிஞ்சு நானே வந்து டினா சின்ன வயசுலெல்லா நினைப்பே மழை நீர் சேமிப்புன்னு சொல்றாங்க நீர சேமிக்கணுன்னு சொல்றாங்க இப்ப ஆறு அந்த மாதிரி குளம் அதெல்லா வெட்டும் போது இப்ப தண்ணி வந்து அதுல தேங்கி நிக்கிது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்டின்னு நான் நா நெனைப்பே அது அப்டி இருக் க்கு ஆனா நம்ம வீட்டுல எப்டி வந்து அத் சேமிச்சு வெக்கறது அப்டின்னு அப்பதா வந்து நா ஒரு சில பேர்லா வந்து நெனைச்சிருப்பாங்க நெனைக்கிறே இந்த மழை நீரு மழை பெஞ்சா நம்ம தண்ணி கீழே இருக்கு அந்த பூமிக்கு தான பூமி கடியில தானே போய் சேருது அப்டின்னு இல்ல அது வந்து இதோ இழுத்துக்கும் போல அது வந்து அந்த எவாஃப்ரேட் ஆகி அந்த இதுக்கு போயிடும் போல அதனால தான் சேமிப்போ இல்ல அப்டிங்கற ஒரு விஷயம் ஆஹ் இன்னும் நெறையா எடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு வே இந்த தண்ணிக்கு கஷ்டம் வந்து இந்த பெரிய பெரிய அந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி ஒரு மாநிலங்கள்ல அஹ் ரொம்ப அந்த ரொம்ப எங்கேயோ ஒரு இடத்துலதா வந்து தண்ணி கிடைக்குது அதையே வந்து ரொம்ப தூரம் வந்து அந்த குடத்தை சுமந்துட்டு வந்து எடுத்துட்டு போறதா வந்து நெறைய இடங்கள்ல இப்போ கூடோம் பாக்குறோந்தா
ஆஹ் ரொம்ப சரியா சொன்னீங்க அது வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப இப்ப வரைக்குமே வந்து கஷ்டப்பட் ரெஸ்ட்டாருக்காங்கன்னு தள் ஏன்னா அவங்களுக்கு அது ஆஹ் ஆஹ் நீங்க சொன்ன மாரிக்கு அந்த தண்ணீர் வந்து தீ தேங்கி இருக்கிறத வந்து ஒரு நீராவி மாரி அது போயிடுது போகுனுன்னு நா அது வந்து அந்த தண்ணீர் வந்து தேங்கி அந்த நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது ஆஹ் ஆ அதுக்குதா வந்து அந்த வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்லல்லா அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடு ந்த நீர் சேகரிச்சது அதுல ஒரு பெரிய ஒரு பந்து மாதிரி மிதக்கும் மிதவை பந்து மாதிரி ஒண்ணு அஹ் அது பெருசு பெருசா நல்லா அது மிதக்குற பந்த மாதிரி அத வந்து அஹ் அந்த ஒரு அந்த இடத்துக்கு தேவையான அந்த ஏரியாக்கு தே தேவையான மொத்த தண்ணி எங்க இருக்கோ அங்க அத பரப்பி உட்டு அந்த தண்ணிய வந்து அந்த மாரி ஏதோ சேகரிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கே அப்ப அந்த முறைய தான் வந்து இங்க தமிழகத்தில வந்து கையாளணு னு நெனைச்சாங்க ஆனா அது வந்து அது சரிவர அது வந்து நடைமுறைப்படுத்த முடியாம போச்சு யா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நெனைக்கிறே இந்த மாரி வந்து ஒரு சின்ன சின்ன மு முன்னெடுப்பு ஏதாவது பண்ணி நம்ம வந்து தண்ணிய வந்து சேகரிக்கலா ஹ நீங்க சொன்ன மாரிக்கு ஏன்னா அது நீராவியாக தான் செய்யும் அந்த வெயில் காலங்கள்லல்லாம் வந்து இந்த தண்ணி வந்து அஹ் நீராவியா க வந்து மாறி போயிடும் ஆமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுமே வந்து தண்ணிய வந் து அந்த விரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் இப்பல்லா நீங்க பாத்தீங்கன்னா அ நகரத்தில என்னா பண் ண்றாகன இந்த கீழ போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த உப்பு தண்ணில அ து வந்து என்ன பண்றாங்கன்னா அது நெறைய வீடுகள்ல வந்து அந்த தண்ணிய எடுக்கேயில அந்த நிலத்துக்கடியில உள்ள தண்ணீர தானே அவங்க போர் போட்டு எடுக்கிறாங்க அப்டி எடுக்கேல அது நெறச்சு வந்து அவங்களுடைய இதுல இருந்து வலியும் தொட்டில இருந்து அது வந்து ஒரு நாள் ஏதோ மறதில அவங்க பண்ணிட்டாங்கன்னா சரினு சொல்லலா ஹ சில வீடுகள்ல வந்து அது நெறஞ்சு ஓடி தெருவெல்லா ஓடின பிறகுதா வந்து அமத்துவாங்க அதெல்லா நா வந்து பாக்கையில இது ஏன் அவங்க இந்த மாரி பண்றாங்க வெயில் காலங்கள்ல அதுவும் மத்த நேரங்கள்ல செஞ்சா கூட சரி ஒரு மழைக்காலம்னா கூட ஏதோ மனசு ஏத்துக்கிட்டு போயிடும் ஆனா இந்த வெயில் காலங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறைன்னு அங்க இங்கன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல இவங்க அந்த மாரி தண்ணில தண்ணிய வந்து ரோடு புல்லா ஓட விட்டு அப்டியே அதுக்கப்புற வந்து யாரது சொல்லி அமத்தி அதுவு ஹ வா தினமும் இந்த ஒரு கதையா இருக்கேல தான் நமக்கு வந்து கோவ வரும் இவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்க இப்டி தண்ணிய எப்டி எப்ப பார்த்தாலும் என்னைக்கு ஒன்னா எப்ப பார்த்தாலும் இப்டி பண்றாங்களே அப்டின்னுட்டு அந்த மாதிரி அறியாமையில இருக்கிற மக்கள் வந்து இன்னுமே இருக்காங்க தண்ணி வந்து எப்டி பற்றாக்குறை ஆகுது அப்டின்னு ஏன்னா அவுங்களுக்குல்லா நெனச் சது அந்த இப்பதா அந்த கேன் தண்ணில்லா வருது இல்லையா அத நெ அத நெனச்சுட்டு அவுங்க அப்டி இருக்கா ங்க நீங்க அ அத பத்தி என்ன நெனக்கிறீங்க இந்த கேன் தண்ணி அந்த மாரி பத்தி
ஆ கண்டிப்பா அதாவது நீர சேமிக்க வேண்டிய நேரத்துல சேமிக்காம நம்ம காசு குடுத்து தண்ணி நீர வந்து விலைக்கு வாங்குற அளவுக்கு தா மாறி இருக்கு ஆ இப்ப எனக்கு தெருஞ்சு அந் த கேன்ல வந்ததுக்கு அப்பறோ வந்து இந்த தண்ணீர வந்து ப்ரச்சனைய வந்து எப்டி பாக் பாக்குறாங்கன்னா நா வந்து இந்த குறிப்பிட்ட அந்த இதல்லா பகுதிக்கெல்லா நம்ம தமிழ்நாட்லயேந்து போயிருக்கே அந்த சென்னை அந்த மாரி மாநகரங்கள்ல அங்க போனப்போ நம்ம வெ அதாவது எங்க வீட்ல போற பொருத்த வரைக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து அ நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு அந்த பைப்புன் சொ சொல்லுவாங்க இல்லயா அந்த தெருக்கல்ல வர தண்ணீர் வந்து நம்மளுக்கு அந்த பைப்ல வீட்டுக்கு வீடு இருக்கு ஆனா ப்ரச்சன ன நம்மளுக்கு அதிகப்படியான அந்த தண்ணீர் தேவைங்கிறது வந்து நம்ம எவ்ளோ வேணுமோ நம்மக்கு புடிச்சுக்கலா எந்த ஒரு ப்ரச்சனையு இருக்காது நடுவுல வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு முன்னாடி இந்த அதாவது தெருவுக்கு அப்பல்லா வந்து ஒரே ஒரு பைப் தா இருக்கு அங்க வந்து தண்ணி புடிப்பாங்க அப்படில்லா இருந்தது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அ எல்லா எடங்கள்லயு தனித்தனியா வீட்டுக்கு தனியா க்கு இப்ப இருக்குதா பைப்பு அதனால சில பேருக்கு வந்து அந்த இதோட அருமை தெரியாதுதா இதே நா அந்த சென்னைக்கே நானு போனப்போ எப்டி இருந்துதுன்னா அங்க லாரில வந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க அப்ப எடுத்துட்டு ஏன்னா அங்க தண்ணீர் தட்டுப்பாடுங்குறது அதிகோ ஏன்னா போர் போட்றதுக்கே அங்க இடமில்லாம இருக்கு கீழ போட்டாக்கா என் ஆனாப் பாத்துருக்கே அதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம குடிக்கிற அந்த பழசாறு த அதாவது அந்த கலர்ல நிறத்துல வந்து அந்த ஆரஞ்சு கலர் நிறத்துல வந்து வரு அதல்லா பாக்கும்போது நம்ம தண்ணீரு வீட்ல நம்ம வீட்ல தெறந்தா வெரு உப்பு தனியா வரு அதுக் க்கே வந்து நம்ம என்னடா இது உப்பு தண்ணியா வருது நம்ம வருத்தப்பட்றோமே நெனச்சே இவ அங்கேயாது பரவல நம்மளுக்கு உப்பு தண்ணியா அது ப்ரச்சன கெடையாது ஆனா இங்க வந்து அந்த அவுங்க சொல்லுவாங்க அந்த கேன் தண்ணியெல்லா வந்து பத்ரமா வச்சுருப்பாங்க கொஞ்ச கொஞ்சமா எடுத்து எடுத்து அளவு அளவா குடிக்கிறதெல்லா நா பாத்துருக்கே என்னா அதுவு தெருக்கல்ல வந்து அந்த தண்ணீருக்காக அடிச்சுட்டு போறது றது ஏன்னா அங்கேயு வந்து அந்த வண்டி எல்லா பாத்துருக்கே கீழ தண்ணி சொட்டிட்டே போகு அம் அப்டி கஷ்டப்பட்டு அந்த ஒரு தெருவுக்கா ஒரே ஒரு அந்த லாரி தா வரு ஆ இப்போ ஒரு டேங்க்குக்கு அப்ப அப்டி ஒரு அத அந்த தெருவே அப்டின்னா அப்ப எவ்ளோ குடும்பத்துக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்குன்னு அப்பதா எனக்கு புரிஞ்சு க்க முடிஞ்சுது எந்த நேரத்துல வரு தெரியாது ஏன்னா தண்ணிக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு ஆனா பாக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா அப்பதா நம்மளுக்கு அது சில பேருக்கு பாத்தவுங்களுக்குல்லா வந்து அதுக்கப்பறோ புரிஞ்சுருக்குன்னு நெனக்கிறே அந்த தண்ணீர் சேமிக்கணு ஏன்னா எங்க வீட்லயு வந்த பிறகு நா அதுக்கப்பறமு ஏன்னா எனக்கு சின்ன வயசுலந்தே அந்த தண்ணீரு அப்டிங்கிறது கஷ்டோ இருந்தது தா ஆ இருந்தாலு அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்க மாதிரி நம்ம இந்த இதுல வண்டில தா போய் புடிக்கணு அப்டி ஒரு இதெல்லா இல்ல ஆனா கேன் வந்ததுக்கு அப்பறோ அத வாங்குறோ காசு குடுத்து வாங்குறோ வாங்குறோன் சொல்லி அத பத்தரமா வச்சுக்குறாங்கன் நெனைக்கிறே இப்பல்லா
ஆமா நீங்க சொன்ன மாரி நானு கேள்விப்பட்ருக்கே அங்க வந்து அதிகமா வந்து சென்னை பகுதில வந்து தண்ணீர் பஞ்சம் வந்து இருக்கு அப்டினா சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே தண்ணிக்காக அந்த இது வந்து இது பண்ணுவாங்க ங்க அலை மோதுவாங்க அப்டின்னு அதலா பாக்கைல வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக் க்கு அப்டிங்கம்போது நீங்க சொல்லம்போது நம்ம ஆ நம்ம வசிக்கிற ‌பகுதில நல்லபடியா தண்ணி கெடைக் க்கிதா அத வந்து எந்த விதத்துல நம்ம உபயோகப்படுத்துறோ எந்த அளவு சிக்கனமா நம்ம உபயோகப்படுத்துறோ அப்டின்ற ஒரு இதுல தா இருக்குது ஆ இந்த தண்ணி நம்ம பாத்தோனா நீங்க சொன்ன மாரிக்கு இந்த கேன் தண்ணி அந்த இதுல லாரில வர்ற தண்ணி இதெல்லா வந்து நம்ம பிடிச்சு வந்து அந்த அந்த தண்ணியெலா குடிக்கிறோ அன் ஆ இதையே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எடங்கள்ல அந்த கார்ப்ரேஷன் தண்ணீனு சொல்லி வரு ரு அதையு வந்து செல பேர் பயன்படுத்தி நாலா வந்து அந்த தண்ணியெல்லா வந்து முன்னாடி பயன்படுத் த்துருக்கே நல்லா இருந்தது ஆனா இப்ப இருக்குற காலங்கள்ல கொஞ்சமா அதனுடைய தண்ணி வந்து எப்பொழு துமே வந்து ஒரு மாரி மங்களா ஒரு மாரி வந்து வாடையோட இருக்கவு எனக்கே கொஞ்ச கொஞ்ச அது எதுக்கு இத இத உபயோகப்படுத்த அப்டின்ற ஒரு மனநிலை ஒரு கட்டோ வந்து அ பெசாட்டுக்கு நம்மளுமே வந்து தண்ணி வெளில கேன் வாங்கிருவோமா அப்டின்ற ஒரு சூழலுக்கே வந்துருச்சு அ முந்திலா பாத்தீங்கன்னா நாங்க கார்ப்ரேஷன் தண்ணில தா குடிச்சோ அதுலதா எல்லாமே நாங்க பிளான் பண்ணுவோ அப்பெல்லா பாத்தீங்கன்னா அந்த தண்ணீலா வந்து நல்லா அந்த அளவு வாட இருக் க்காது இப்ப வந்து அந்த வாடைகளோட அந்த ஒரு மாரி களங்களா வரவு நமக்கு அது உபயோகப்படுத்தவே ஒரு மா மாதிரி இருக்கு ஆ அது மாதிரி நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து தண்ணிய வந்து நல்லபடியா நம்ம வந்து சிக்கனமாவு பயன்படுத்தணு அ எந்நேரமு அதுக்காண்டி நம்ம மழைக்காலங்கள்ல எப்டி பட‌ பயன்படுத்திக்கலா அப்டின்னு இருக்கக்கூடாது அ இந்த சேகரிச்ச வைக்கிற நேரம் வந்து நம்ம தண்ணிய வந்து கண்டிப்பா வந்து சேகரிச்சு வச்சுதா ஆகணு அப்பதா நம்ம ஓரளவு கோடைக்காலங்கள்ல இருந்து அந்த ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அத்யாவசியோ தண்ணி ஒரு இரண்டு நாள் நமக்கு இல்லாட்டினாலுமே நம்மளால வந்து அ அது ஒரு மாரி இருக்கவே முடியாது நமக்கு சாப் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது அந்த மாரி ஒரு இதுல வந்து கொண்டு வந்து விட்ரூ அதனால த உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தண்ணீர பத்தி மீண்டும் பேசலா நன்றிங்க
நன்றி